வணக் வணக்கோ நீங்க நல்லாருக்கீங்ளா அ நீங்க நல்லா இருக்கீளா
ம் எல்லாரு நல்லாருக்கோமே
ஆ அதா இப்ப வீட்லதா இருக்கோ சாப்ட்டு வீட்லதா இருக்கோ ம் பேர புள்ளை எல்லா இப்பதா பட்த்துருக்கு
ஓ தூங்கிட்டாங்ளா
ட்ட உங்க வீட்ல எல்லா தூங்கிட்டாங்கல்ல
ஆ மு கணவர் மட்டு இன்னு தூங்கல ஆமா அ மற்றவங்லா தூங்கிட்டாங்க புள்ளைங்க மட்டு தூங்கிருக்
அதா அதா சென்ற பதிவுல அந்த வீட்ட பத்தி பேசிக்கிட்ருந்தோ அதா பிரச்சனை இப்ப இப்டி இருக்கு அது ஃபைனான்ஸ் பிரச்சினையா இல்ல என்னங்கிறது தெரியல மாச கடைசியா வேற இருக்கு. ம் ம் ம் அது என்னன் தெர்ல நாளைக்கி என்னங்கறத என்னன்னு தெர்ல கன்ஃபாம் பண்ணிகுவோ என்ன பிரச்சனங்கறது
செரி நா அதா நா இத வந்து இந்த அழைப்பு இப்ப பேசிட்டு
அ அவுங்களு நம்பள ரொம்ப வெறுப் பேத்துற மாரி டெய்லி இன்னிக்கிதா வர்ல நேத்தி ஒரு ரெண்டு பேரு வந்தாங்க ரெண்டு ரெண்டு பேரா வந்து வீடு மேல இருக்கு போய் பாருங்க பாருங்கன்னு வீ ட்ல இருக்கும் போதே வந்து உள்ள வந்து பாக்கறாங்க கதவ தொறந்துகிட்டு பாக்கறாங்க ம் சமயத்துல பொண்ணு பட்த்து கெடக்கு அ தொறந்துகிட்டு வந்து பா க்றவங்க நம்ம வந்து தொறக்காதீங்கனு சொல்ல முடில ஆளு இருக்காங்ன் சொன்னா கேக்க மாட்றாங்க. ம் ம் ம் அ வந்து ஆளு நம்ம குடி இல்ல நம்ப காலி பண்ணி போயிட்டு உ உ இவுங்க வந்து பாத்தாங்கன்னா அது பிரச்சினை இல்ல ம் இப்ப நம்ம இருக்கும் போதே வந்து ஆள் வந்து பாத்து பாத்துட்டு போயிட்ருந்தா நமக்கு என்னமோ போல இருக்கு
நிச்சியமா அதாவ்து நீங்க அவுங்க இப்ப கா காலி பண்ண சொல்நாங் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அ இது க்கப்புறோ அவுங்க வந்து என்ன அதுக்கு வழி பண்ணணு அப்டின்றததா அவுங்க பாப்பாங்க அ அவுங்கள போய் நம்ம எது சொல்ல முடியாது அவுங்க வந்து சொல்ட்டாங்க. ஓ ஒரு மாசோ ரண்டு மாசன்றதுக்கு கிட்டதட்ட ஆயிடுச்சி அவுங்க சொல்லியிமே இல்லையா ர ரண்டு மாசோ ஆயிடுச்சி அவுங்க சொல்லியே
ஆமா ஆமாம் இல்ல நா ஆப்ரேஷன் பண்ணம் போதே இவ் சொல்லிட்டே அவுங்கள்ட்ட வந்து நம்ப வந்து அப்புறோ வேல வெட்டிக் போ முடியாது வீட்லதா இருக்க மார்ருக்கு அவுங்க எது சொல்லுவாங்க அவுங்க சொல்றதுக்கு முன்னே டியே நீங்க வேற எதா கொஞ்சோ வசதியா பாத்துக்ங்க ஏ அம்பா அப்டின் சொல்லிட்டே அது பிரச்சன இல்ல பாத் த்துக்குவு பாத்துக்குவுன்னாங்க டக்குனு அவுங்க என்னஞ்சுட்டாங்க செரி அவுங்குளுக்கு பட்டு போச்சி சேரி டக்குனு ஆயர்ருவா ஏ த்தறங்க அப்டின்ட்டாங்க செரி ஆயர்ருவா தான செரி பரவால்ல பாத்துக்குவோ அப்டின்னு இவுங்க லூசுல உட்டுட்டாங்க ஆயர்ருவா ஏத்தனது வந்து வீட்ட காலி பண்றதுக்கு அப்பறந்தா தெரிஞ்சிது அப்புறோ ஆயர்ருவா ஏத்தியு காலி பண்ணலன ஒன்னே செரி ஆள் அதிகமா இருக்குங்க அ நறைய பேரு இவ்வளோ பேருல்லா இருக்கூடாது ரெண்டு பேரு தா இருக்கணுமா. ம் ரெண்டு பேரு தாரு
அ எனக்கு அதுதா ஏ எப்பிடி எது எத எதனால வ து இவுங்க வந்து ஆள்கள் இவ்ளோ வேண்டா அப்டின் சொல்றாங்கனே எனக்கு அதுதா எனக்கு புரியில இ ஏனா நம்ம எல்லாத்துக்குமே அமௌண்டு குடு த்தர்றோ அப்டிங்கம்போதே இப்பிடிதா இருக்கறாங்க ஆனா
ம் தண்ணி காலையில ஒரு தடவ போடுவாங்க சாய்ங்காலோ ஒரு தடவ போடுவாங்க டேங்கு வந்து ரெண்டு டேங்கு தா இருக்கு ரெண்டு டேங்குக்கு மூணு குடும்பம் பாவிக்குது மூணு குடும்போ பயன்படுத்துறோ அப்டிங்கிற போது ரெண்டு தடவை போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாலு தடவை போடுறோ
ம்
தண்ணி ரொம்ப செலவழிக்கிறீங்க கரண்ட் காசு அதிகமா வருது அப்டிங்கறாங்க ம் ஆமாமா குடுத்துடுறோ
ஆ அப்புறோ அவ்ளோதா ரெண்டு தடவை போட்டாலு அதுக்கான பணோ நம்ம தர போறோம் மூணு தடவ போட்டாலு அதுக்கான பணோ நம்ம தரப்
ஆமே ஆ
ஆ இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னாக்க நா இருக்கறதுமே வாடக வீடுதானே நாங்க வந்து புதுசுல வந்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் குடுத்தோ ஆ எதையாவது இப்ப ஐநூறூபா ஏத்திருக்காங்க அ எட்டாயிர ரூபா ஏத்திருக்காங்க அது இல்லாம தண்ணி காசு கரண்டு பில் காசுங்கனா இது என்னான்னா அது இது எட்டாயிரரூவா வந்துருது
ம் ம்
ம் இப்ப கரண்ட் பில்லுக்கு எப்டி பாத்தாலு ஆயிரம் ரூபாய் வந்துருது தண்ணி காசு இப்ப வந்து நம்ம மாதம் வேற எரநூறுபா குடுக்கணு
ம்
தண்ணி காசு ஏத்தல ஆனா தண்ணி காசு எப்போ ஏத்தபோறாங்கன்னு தெரியல ஆன இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சேர் எங்க வீட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு இருக்கோ நாங்க ரெண்டு பேரு இருக்கோ பிள்ளைக ரெண்டு பேரு ஆ இங்க பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா அவுங்களு ரெண்டு வெறுதா அவுங்க வீட்ல கொழந்தைங்க இல்ல இருந்தா அவங்க புதுசாக கல்யாண பண்ணியிருந்திருப்பாங்க
ஆ
ஆஹ் அவங்க ரெண்டு பேர் தா இருக்கறாங்க இப்ப அவங்க கீழே இன்னொரு வீட்டுல வ திங்னாக்கா அவங்க மூணு பேர் இருக்காங்க அவங்க அவங்க பை யே அவங்க பொண்ணு அவங்க அது அவங்க பைய எப்பாயாது வருவாங்க போல அப்டின்னு
ஆ அந்த மாரி உம்
ஆ ஆன என்னன்னா தண்ணி வந்து அது ரெண்டு தடவை போட்டாலு மூணு தடவ போட்டாலும் ஒன்னு டேங்க ஃபில் பண்ணி வளிஞ்சி ஊத்திடுச்சு அப்டின்னா அந்த ஒரு நாளக்கு போதுமானதா இருக்கு தண்ணி ஆனா இது வரைக்கு இந்த மாரி யே தண்ணி வந்து வலிஞ்சி கொட்னதாவே கிடையாது கிடையாது ஆ தண்ணி ஆமா தண்ணி வந்து இத்தனைக்குமே டேங் இங்க உள்ள தண்ணி டேங்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே கட்டிட்டாங்க அதவந்து வீட்டோடயே சேத்துக் கட்டுவாங்கல்ல
சேத்து கட்டிட்டாங்க
ஆமா வீட்டோட சேத்து இருந்த டேங்க் கட்டுவாங்க பாத்தீங்களா அது மாரி டேங்க் சேத்து கட்டிட்டாங்க அதனால அத நல்ல பெரிய டேங்க்கு ஒரு தடவை தண்ணி போட்ட
ஆ இல்வதே டேங்கு இங்கேயு ஒன்னு ஒரு டேங்கு தா பெருசா இருக்கு ஒரு டேங்கு சின்ன டேங்க தா இருக்கு ம் ரெ ரெண்டு டேங்குமே வந்து ஒரு பெரிய டேங்கு கிடையாது
அவங்களே அந்த மாதிரி வீட்டோடைய அந்த மா மாரி கட்டிட்டு டேங்கே வெக்கல
ம்
வீட்டுல கட்டு மேலேயே மாடிலயு இருக்குன்னு தனியா தொட்டி மாரி கட்டிட்டாங்க
ஆ இந்த பிரச்சனையே வேண்டா அப்டின்னு சொல்ட்டு தனி வீடாவ பாத்தா ரேட்டு கொஞ்சோ கூட வரு து அது இந்த டவுன் னுக்குள்ளனா போனா கொஞ்ச கொறையுது ம் டவுன விட்டு கொஞ்ச அவுட்டர்ல போனோம்னா கொஞ்ச ரேட்டு கெறையு ஆனா மற்றபடி கரண்டு ஃபுல்லா அது இதுன்னு பாத்தா அது ஒரு பன்னெண்டு ரூவா பதிமூன்ரூவா கட்டாயமா நெருங்கிறு ம் அப்புற கேபிள் கனேக்ஷன்ருக்கு ம்ஹு
கண்டிப்பா எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ம் நாங்க
ம் கஷ்ட என்ன ஸ்லகஷ்டத்தோட கஷ்டோ இந்த இது ஒரு ஆ நம்ப எடத்துலயாவது ஒரு வீடு மரி சின்னதா ஒண்ணு போட்ருந்திருக்கலா ம் கவுவர்மெண்ட்ல கொஞ்ச குடுக்குற எதனா இது கொஞ்ச காசு ரெடி பண்ணி ஆ
நா அஞ்சு எத்தனையோ தடவ சொல்ட அத வந்து வீட்டுல நின்னு போசிட்டு அப்டியே கி ஆ ம் இது அதுதா ரொம்ப தூரோ நீங்க போயிட் டு உள்ளக்க கிராமத்துக்குள்ள போயிட்டு வரணுன் இப்டி எல்லா கெடையாது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரோ தானே இருக்கு ரொம்பவு கிராமோ கெடையாதுல உங்களுக்கு
அதா நம்ப எட வாடக வாடகைகு இப்ப நெறைய பேரு வந்து தவிக்கிறாங்க வெளியூர் ருல இருந்து வந்து ஆசிரியர் ஹாஸ்பிட்டல்ல வேல பாக்குறவங்க எல்லாமே வாடக வீட்டுல தா இருக்காங்க அந்த ஊர்ல இருக்குற ஹாஸ்பிட்டல்லு அந்த ஊ ஆ வ வாத்தியார்கள்லா வாத்தியார்களு இவி இவா அவங்க இவங்க வெளியூர்ல இருந்து வந்து இங்க பக்கத்துல வந்து தங்குறதுக்கு அவங்களு கிராமத்துல தங்கறதுக்கு ஆசப்படுவாங்க நமக்கே தேவ இல்லன்னா கூட நம்ம வாடகைக்குட்ளாமே நெறைய பேர் கேக்குறாங்கள அந்த மாரி அ ஆ நம்ம ஏதாவது குடுத்துட்டு கூட இங்கிட்டு வெளிய ஆயிட்ல்லாமே
ஆ அதுவு செய்ய மாட்டேங்கிறீங்களே சும்மா கெடக்க இந்த எடோ நீங்க வந்து வீட்டுக்கு இங்க கஷ்டப்படுறீங்க
ஆ
ஆ நானுமே நா நெறைய தடவ சொல்டேங்க என்னான்னா நீங்க வீடு போக்க அந்த ஒரு கவுமண்டு வீடாவது போடுங்க
அது ஆமா ம்
ஆ நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணுங்க ஏதாச்சு அப்டின்னுமே நானுமே இந்த விஷயத்துல நெறைய தடவ ச்
ஆமா நமக்கு அது அலர்ட் ஆயிட்டு அப்ப நம்பதா அது வந்து நெ த்தி வெச்சிருக்கோ கன்ஃபார்ம் பண்ணாம வொச்சிருக்குறோ ம் ஏற்கனவே ஒருதரு இப்போ அலர்ட் ஆகி நா கேன்சல் ஆயிட்டு இப்ப மறுபிடியு இப்ப இந்த வருஷத்துக்கு அலர்ட் ஆயிருக் கு நம்ப இந்த வருஷொ இல்லைன்னா இன்ம அடுத்த வருஷொ
ஆமா அதுவு அடுத்த வருஷங்குறது வந்து இப்ப வந்து புது ஆட்சி வந்திருக்கு இவங்க எப்படி கொண்டு வராங்க
இ இது வந்து இந்த கொஞ்ச இப்ப காசு ஏத்துவாங்க போல இருக்கு ஏன்னா இது ப த்தாது மூணு மூணு மூன்ற என்மோ குடுக்குறாங்க இவனுங்க வந்தா என்ன கொஞ்சொ கூட கொடுப்பான்னு நெனைக்கிறே என்னன்னு தெரியல இப்ப உள்ள வெலவாசிக்கெல்லா
ஆமா இப்ப உள்ள வேல வாசிக்குல ஒன்னு பண்ண முட்ல எல்லாமே ரொம்ப எல்லாமே வெல அதிகமாதா கெடக்கு
ஆமா
அப்படி இருக்கும் பொழுது ஏதாச்சு பண்ணலா இப்ப எனக்கு எனக்குமே எங்க கிட்டயுமே எங்க அம்மா வீடுமே கொஞ்ச ரொம்ப பலுதடஞ்சுதா கடக்கு பழுதுடுஞ்சு இருக்குனா ஆ அது கிட்ட கிட்டத்தட்ட அந்த வீடு கட்டி நாப்பது வருஷோ ஆகுது அ நா நா முப்பத்தி ஆறு எட்டு வருஷோ ஆகுது ஏன்னா நா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கட்ன வீடு அது ஆனா எனக் கே இப்ப முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த வீடு கட்னது பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷ் முப்பத்தாறு வருஷோ ஆயிட்டு அந்த வீடி இன்னு அத கலைஞருடைய ஆட்சி காலத்துல கட்டின வீடு அது இன்னமோ இருக்கு இந்த வீடு இப்ப அது ரொம்ப கொஞ்சோ பழுதடஞ்சுதா இருக்கு ப்ப அடுத்த வ ஒரு வீடு வந்தது அப்படின்னா அது போடலான்ற மாரிதான் வீ ட்லா பாத்துட்டுருக்காங்க என்னா மாரியான வீடு டு வருது எப்படி போடுறதுன்றது தெரியல
உம் போடலாம் நம்மண்ட கையில கொஞ்சோ நம்மண்ட கொஞ்சோ கையில காசு இருந்ததுன்னா
கையில கொஞ்சோ காசு இருக்கணும்
ஆ அவங்க குடுக்கறத விட நம்ம குடுக்குறத விட கொஞ்சோ சப்போர்ட் இருந்ததுனா நம்ம கொஞ்சோ நல்ல மாதிரிய நம்ம த்துக்கு கொஞ்சோ போட்டுக்கிட்டு கட்டி பேர மட்டும் அவங்க பேர மட்டும் போட்டு ஒரு போபட்டோ கிட்டோ புடிச்சு அனுப்புனாங்கன்னா கவர்மென்ட்ல ரிஜஸ்ட ஆகிடு
அ இது எல்லாவும் என்னன்ன அப்ப எங்க வீட்டுல அடுத்த பேயர் நல்லவா கட்டி கொஞ்சோ பெருசா கட்டணும் அப்படின்னு நனைச்ச ஆ சது ஆள் இல்ல அம்ம அப்பா காலம்தான் அந்த வீட்டுல அவ என்னதா நாங் தங்கிட்டு வரோ இலயா இந்த மாதிரின்னா போயிட்ட தங்கிட்டு பாத்துட்டு வராலா அவ்ளவுதா தவிர அதுக்குந்தான வீட்டுல வந்து து தங்கி பாக்கணும் போகணும் வரணுன்றதுக்கு அடுத்து ஆள் இல்ல சோ அதனால நான் வந்து அதுல பெருச எதுவும் மனக்கெடாம்பியும் போட்டுட்டேன் ஏனா அப்பாவுக்கும் முடியாம இருக்கிறாங்க சப்போஸ் அப்பாக்கு ரோம்ப முடியல அப்டின் தா பட்சத்துனா அம்மாவ தா நா கூட்டிட்டு வந்து சுக்கனு ஏனா அம்மா வந்து தனியாக விட்டுட்டு வர முடியாது அதனால செரி அத ஏ அங்க ஒரு வீட்ட கட்டிக்கிட்டு அங்க ஓரே ஒரு செலவு ஒன்னு பண்ணணும் ரெண்டுலெட்ச ரூவா மூணு லட்ச ரூவா எப்படி வந்தாலும் கையிலிருந்து செலவு பண்ணணும் ஏதுப் பண்ணிக்கிட்டு வேஸ்ட்டா காச கொண்டு அதில போட்டுக்கிட்டு அந்த காசுங்க தான் இங்க நம்மதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோச்சிதா வச்சிருக்க அது என்ன செய்யறதுன்றது தெரியாம அப்டியே ஒடே ஓடுது
ம் வேற கூட போறந்தங்க யாரு இல்லயா
ஏ எங்கிட்ட நாலு பொண்ணு இருக்காங்க
ம் ம்
இங்கெல்லா நாலும் பொண்ணு தா ஆ எல்லாருமே அவுங்கவுங்க கல்யாணம் பண்ணி அவுங்கவுங்க குடும்பத்தோட இருக்காங்க ஆ வீட்டு பக்க பக்கத்துலயே எங்க இன்னொரு ரெண்டாவது அக்கா ரெண்டாவது அக்கா வந்து அவங்க இருக்குறாங்க அவங்க பிள்ளைங்க அவங்க வீட்டோட கணவரோட வந்து இருக்கறாங்க ஏனா அவுங்க மாமனார் மாமியா ரெண்டு பேரும் எறந்துட்டாங்க அவங்க அங்க அந்த வீட்டு அந்த எடத்தல விட்டுட்டு இங்க வீட்டோட வந்து இருக்குறாங் நெ அதனால பெருசா வந்து வேற யாரும் அங்க போய் இருக்க போற இருந்தா அவங்க இருந்தா அந்த வீட்ட கட்டிக்கிட்டு அவங்க இருந்தாதா அவங்க இருக்கறதுக்கு நா போய் ஏ வேஸ்டா காச போட்டு நாங்க கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஆப்டினு சோல ஆமா எனக்கு அதுல ஒன்னும் பெருசா ஒரு விருப்பம் இல்ல என்னன்னா அ அவங்கதான் இருக்க போராங்க எடோ என்னமோ என்னோட பேர்ல தா இருக்கு ஆ ஏ ங்க அப்பா அம்மா என் பேர்ல மாத்தி குடுத்துட்டாங்க அவங்க மாத்தி குடுத்து மூணு வருஷம் ஆயிடுச் சி கிட்டதட்ட மூணு நாலு வருஷ ஆயிட்டு மாத்தி குடுத்து
ம்
ஆ ஆனா எனக்கு செரி அவங்க வந்து இந்த எடத்துலய இருக்கறாங்கங்க பொழுது நம்ம போய் அங்க இருக்கற து வந்து நல்லா இருக்காது என்னோட கணவரும் அதுக்கு ஒத்து வரமாட்டாங்க எங்க வீட்டோட போய் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒத்து வர மாட்டாங்க
ம்
அதனால நாங்க அது ஒண்ணு பெருசா ஏ அங்க போய் வீட்ட கட்டிக்கிட்டு அப்டின்னு சொல்லி ஏன்னா நாங்க அப்பையில இருந்து இப்ப எங்க அக்கா வந்து கல்யாணம் பண்ண புதுசலையே அவுங்க மாமனார் மாமியார் எறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேர இங்க வன்ட்டாங்க
ஆ ஆ
ஆ இவங்க வந்து இப்ப இங்க இருக்கறாங்கன்னா பதனஞ்சு வரு ஷாயிட்டு இப்ப பதினஞ்சு வருஷ பதினாறு வருஷ ஆயிட்டு அம்மா வீட்டோடயே இருக்கறாங்க
அப்றோ நம்ப போய் இப்ப எடையில போய் நம்ம எதுவு சொல்றது வழ்
ஆமா நம்ம போ ஆமா அவங்கதா என்ன எங்க பக்கத்திலயே இருக்கிறதுனால சின்னச் சின்ன சண்டைகளோட வருது எங்க அம்மாக்கு அவுங்களுக்கு அடி க்கடி சண்ட அந்த மாரி பிரச்சனயெல்லா வருது ம் வீட்டோடயே இருக்கிறதுனால செரியா அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஆனா இருந்தாலு அப்பையில இருந்து சொன்னது அதுதா
ஆ
வந்து எனக்குதா அப்டின்னு சொல்லிதா வச்சிருந்தாங்க சோ அதனால இப்ப வ பிரச்சனை எல்லா எல்லா வர வருவு எங்க அம்மா எனை கூட்டுப் போய் அத பண்ணி ட்டாங்க எ பேருல அ செரி அது அப்டியே இருக்கு ஆ ஏன்னா எங்க அப்பா அம்மா அங்க இருக்கிற வரைக்கு எந்த பிரச்சனையு இல்லாம அம்மா அப்பாவ இருக்கணுமே அப்டின்றதுனால அத அப்டியே எ பேர்ல வச்சிருக்